கேக்குது நா பேசுறது கேக்குதா ம் எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே காலை வேலைகள்லா முடிச்சுட்டிங்ளா
ஆம் ஆரோக்கியமான உணவு இன்னைக்கு கூழு தா ம என்ன சொல்றது ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஆனவே நம்ம ஒடம்ப கொஞ்சோ ஆரோக்கியமா பாத்துக்குணு கரெக்ட்டான ச டயட் ஃபுட்டு அதெல்லா எடுத்துக்கணு நீங்களா எப்டி
அதுவு ஆமா ரைட்டுங்க நானு இப்ப ரீசன்டா தா என்னுடைய உடம்பு ஹெல்த் இஸ்யூஸ்க்கு அப்புறந்தா நா இதெல்லாம் மாத் திக்கிட்டேன் காலையில நா கூழ் குடிக்கிறது சிறுதானியங்கள் நெறைய எடுத்துக்கிறது அத மாரி உ ணவா காலை உணவா மாத்திக்கிட்டேன் ம் டெய் ஆ கம்பங் கூழு சோளக் கூழு இத மாரி குடிச்சுட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்படுறது அத மாரி உணவுகள் தா நா காலைல எடுத்துப்பே ஏன்னா நம்ம நார்மலாவே தேர்ட்டி பிளஸ் ஒரு நம்மள எப்படி நம்ம பாத் துக்கிறது தான் ஃபேஸ் பண்ணிதான் நம்ம குடும்பமும் நம் நம்மள நம்பி இருக்கு சோ அதனால நம் மளய நம்ம வந்து ஒழுங்கா பாத்துக்கணுங்கிறதுதா என்னோட இது உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அதுல
நீங்க சொன்னது கண்டிப்பாங்க நம்ப ஒடம்பு பாத்துக்கணு நம்ப கொழந்தைங்கள அதிகமா கவனிக்கிறமே தவிர நம்ப ஒடம்பு நம்ப க கவனிக்கிறதே கெடையாது ஆனா நம்ப ஒடம்பு தா ஃபர்ஸ்ட் கவனிக்கணு நம்பளுக்கு ஒடம்ப்முடியலைனா ரொம்ப கஷ்டமா போய்டு வீடு சோ அதெல்லா என்ன பண்றது நீங்க சொன்ன மாரி சிறுதானியம் மொளக்கட் ன பச்சை பயிறு அந்த மாரி நெறைய சாப்டும் போது இன்னும் புரோட்டீன்ஸு புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் ஃபைபர் எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் நம்ப கரெக்ட்டா ஒரு டயட் ஃபுட்டு் ஃபாலோ பண்ணும் ஒன்னு ரைஸு அந்த இது மட்டு சாப்டக் கூடாது சோ ரைஸும் எடுத்துக்குணு ஒரு என்ன சொல்றதுங்க ஈக்குவலா அதிகமா காய்கறிகள் புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கிட்டம்னா இன்னுங் கொஞ்சோ ஒடம்பு ரொம்ப ஆரோக்கிய ஆரோக்கியமா இருக் கும் அப்புறம் அதுலயே கொஞ்சம் கும் அப்பறொ அதுலே வாக்கிங்கு யோகா அதெல்லாம் பண்ணும் போது நம்ம ஒடம்ப கரெக்ட்டா வச்சுக்கலான் சொல்றே வச்சுக்லா
அ வாக்கிங் யோகா அதெல்லாமு சில பேராலதா பண்ண முடிது சில பேர்க்கு டைம் வேலைக்கு போறவுங்க அதுங் மாரி இருக்கிறவங்களால அதெல்லா கண்டிப்பா ஃபாலோ பண்ண அ உணவு அப்டிங்கம்போது கண்டிப்பா நம்ம அத ஃபாலோ பண்லா நம்ம லிமிட் லிமிட்டடா எந்த உணவு வேணாலு சாப்பிட்லா பட் ஆனா லிமிட்டெட் க்வான்டிட்டியா எடுத்துக்கிட்டா அதுல எந்த தப்புமே இல்ல நம்ம இதுவு இதுவு சாப்புட்ணு அதுவு வேணு வெறு ப்ரோட்டீன் மட்டு எடுத்துக்கிட்டா நமக் கார்போஹைட்ரேட்ஸோட சத்து கெடைக்காதுல்லையா சோ நம்ம பேலன்ஸ்டு டயட் டா இருக்கணு நம்ளோட சாப்புட்ற உணவு எல்லாமே கலந்து புரத சத்து இருக்கணு மாவு சத்து இருக்கணு அது எல்லாமே இருக்கணு ஒரு பு புரதம்னா நீங்க முட்ட ஒன்னு சாப்புறீங்கன்னா கார்போஹைட்ரேட் கொஞ்சோண்டு ரைஸ் எடுத் துக்கலா தப்பு கெடையாது ஆனா வெள்ளை உணவு சுகர் ஸ்வீட்ஸ ரொம்ப அவாய்ட் பண்லா
ஆ
சுகர அவாய்ட் பண்லா காஃபில சுகர் போட்டு குடிக்கிறத அவாய்ட் பண்லா என்னக் கேட்ட காஃபி டீயவே அவாய்ட் பண்ணலா அப்டின் நா நெனைக்கிறே
அது அவாய்ட் பண்ண முடியுமானு எனக்கு தெரில ஆனா வந்து கண்டிப்பா ஒரு டே ஒரு ஒரு ஒன் டேக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ப்ரோட்டீன் எடுத்தே ஆகணு ஃபைபர் எடுத்தே ஆகணு ஸோ கார்போஹைட்ரேட் கொஞ்சமா எடுத்துட்டு ப்ரோட்டீன்றது நம்ப ஒடம்பு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸா ஆயிடுச்சுனாவே நம்ப எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சோ நம்ம ரெகுலரா ப்ரோட்டீன் எடுக்கணு அத சாப்ட்ட பெறகு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்ச வாக்கிங் மாரி போணு கொஞ்ச சாப்ட்ட ஒடனே ஒக்காரம கொஞ்சோ ஒரு டென் மினிட்ஸ் கொஞ்சொ நடந்து அந்த மாரி இந்த வேலைக்குப் போறவங்க கொஞ்சொ அவங்க ஒடம்ப கொஞ்ச பாத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சொ நல்லாருக்கு இன்னு சொல்லப்போனா வேலைக்குப் போறவங்க இந்த ஏதோ ஒண்ணு சமைச்சுட்டு டக்கு டக்குன்னு கொஞ்சொ போகணு வேகமா போணுனு காலைல வேலைக்குப் போனுன்றதுக்காக அவச அவசரமா அதிகமா அவுங்க வந்து கார்போஹைட்ரேட்தா எடுக்கற மாரி நா ஃபீல் பண்றே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அது மட்டு அதுதா இல்லங்க இப்போ வேலைக்குப் போறவங்களு அவுங்க துரித உணவு செய்யறாங்களானாலு இப்ப நம்ம கா அவுங்க ச ரைஸ் எடுத்துக்கறாங்கன்னா அதோட நெறைய காய்கறி இருப்பு எல்லாமே மாறிட்டு வருது அவுங்களு அவுங்க உடம்ப வந்து பாத்துக்கறாங்க நா நெனைக்கறே காய்கறிகள நெ றைய பசங்களுக்கு க்கு லன்ச் பேக் பண்றதே பாத்தீங்கன்னா நெறைய ஒரு புலாவ் மாரி குடுக்கறது வெஜிட் டெய்லி ஒரு வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் சாத மா கொடுக்கறது ஏன்னா பசங்க ஒரு பொரியல்னு எக்ஸ்ட்ராவா வச்சா எதுமே சாப்பறது கெடையாது அப்போ என்ன பண்ணும் போது அத அதம் பசங்களுக்கு குடுக்குறதே அவங்களு சாப்புறது அப்ப இவங்களு வந்து நல்லா ஹெல்த்தியா எடுத்துக்கிறாங்கன்தானே அர்த்த அந்த குறுகிய டைம்ல ஹெல்தியா சமைச்சு சாப்புறாங்கதானே
ஆ அந்த மாரி குறுகிய டைம்ல எது ஈஸியா இருக்குது கொஞ்சொ கஷ்டமில்லாம சிரமப்படாம இருக்றது பாத்தீங்கன்னா இந்த ஓட்ஸ்லருந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு எல்லா சீட்ஸ் இந்த பம்ப்கின் சீட்ஸ் அந்த மாரி சீட்ஸெல்லா போட்டு ஊற வச்சு அது ம நைட்டே நம்ம ஓட்ஸ்ல கொஞ்சொ போட்டுட்டு ஆ அந்த பால் கொஞ்சொ இது ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு சேந்து அதுல ஓட்டு ஊற வச்சிடணு காலைல அது எடுத்துக்கலா அந்த உணவா சோ அந்த மாரி பண்ணும் போது கொஞ்சொ ஈஸியா இருக்கு வேலைக்குப் போறவங்களுக்கு இல்லையா அந்த சீட்ஸு அந்த சியா சீட்ஸு இந்த பம்ப்கின் சீட்ஸு அதெல்லா இந்த ஓட்ஸ்ல ஊற வச்சிர்ணு நைட்டே பால் ஊத்தி கொஞ்சொ ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சிட்னு காலைல அதுல வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சோ கட் பண்ணிப் போட்டு அதுவே காலை உணவா இருக்கு சோ அதுல எல்லாமே சத்து கெடைக்குது அதுல ட்ரை ஃப்ரூட் ஜூஸு அந்த மாரி கொஞ்ச எடுத்துக்கிட்டா அவுங்களுக்கு கொஞ்ச இப்ப சிரமமில்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களே
அது எனக்கு இப்போ நீங்க சொல்றதுல நா ஒத்துக்குறே ஆனா ஓட்ஸுங்றது இப்போ நமக்கு ந இப் இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு தானே அது நம்ம வந்து டெய்லி எடுத்துக்க நம்ம பாரம்பரிய உணவுகளே நறைய இருக்கே இத மாரி இந்த கை குத்தல்ல வர வந்து இந்த ஓட்ஸுக்கு பதிலா அந்த சோளம் சோளம ஊற வெச்சு அத அத நம்ம காச்சி இந்த மாரி திங்ஸ் ஏ அதுல பண்ணக் கூடாது அதையே ஏ மக்கள் திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம எடுத்தா ஒரு நமக்கு டக்குனு வேலை ஆகனுனா அது ஓட்ஸ் ஆனா நம்ம பாரம்பரியல உணவுகள அதுனால மறந்துட்டு வரோ இல்லையா துரித உணவுகளுக்குப் போயிட்டு
இப்ப எதோ ஒரு நாள் நம்ம இத மாரியு ட்ரை பண்லா எளிதாக இருக்கறதுக்காக நம்ம இது மாரி ட்ரை பண்லா ஓகேவா ஆனா நீங்க சொன்ன மாரி பாரம்பரிய உணவு இந்த மாரி எல்லார் தானியங்களும் அ வறு கொஞ்ச ரோஸ்ட் பண்ணி அரைச்சி அத ஒரு கூழ் மாரி நீ வெச்சு குடிக்கலா அந்த ஒரு நா ஒன் டேக்கு டெய்லி அந்த ரொட்டீன் லைஃப்ல ஒவ்வொருன் டேக்கு ஒவ்வொன்னு செய்யலான்னு வெச்சுக்கோங்களே
ஆ அது நா ஒத்துக்குறே டெய்லி ஒன்னு ஒன்னு இது ஒரு ரு நாள் எடுத்துக்கிட்டோனா பாரம்பரிய உணவு நா முக்காவாசி நம்ம இப்ப ஃபேஸ் பண்ற ஹெல்த் த் இஷ்யூூஸ் எல்லாத்துக்குமே காரணோ நம்ம இந்த பாரம்பரிய உணவுகள மறந்ததுதா அந்த கேழ்வரக மறக் கேழ்வரகுனா இப்ப ப நம் மல்லா அ த யூஸ் பண்ணவே மாட்டோ அது கசக்குது அப்படின்னு தொடறதே இல்ல ஆனா அதுலல்லா அவ்ளோ சத்து இருக்கு அந்த பாரம்பரிய உணவுகளை மறந்துட் ட்டு நம்ம துரித உணவுகளுக்கு மாறுனனாலதா நமக்கு சுகர் மாறி அந்த இது டையப் பட்டிஸ் நமக்கு நறைய பேருக்கு வருது ஹார்ட் அட்டாக் நிறையவே அதெல்லா சாப்ட்டுட்டு நட நடந்தா சரியா போச் சுங்குற மாரி யூஸ் பண்றோல்லயா இந்த பாரம்பரிய உணவுகள மறந்துட்டு
கண்டிப்பா அது பசங்களுக்கு புடிக்கிற மாரி லட்டு உளுந்து லட்டு ராகி லட்டு அந்த மாரி லட்டா குடுக்கும் போது அவுங்க விரும்பி கொஞ்ச சாப்பிட்றாங்க நம்பலுமே கொஞ்ச விரும்பி சாப் புறோ எல்லாமே நீங்க சொன்ன மாரி கேள்வரகு அது கொஞ்ச கொஞ்ச வறுத்து நம்ப கஞ் ஞ்சி மாரி குடிச்சம்போது அதுவு கெடைக்குது ஆனா இப்ப கொஞ்சோ மாறிட்டு தா வருது எல்லாருமே இதுவுமே பாரம்பரிய உணவு எல்லாத்துக்கு தெரிய வருது இப்ப எல்லாருமே மக்கள் கொஞ்ச மாறிட்டு தா வருவாங்க வந்திருக்காங்கன்னு நா நினைக்கிறே
ஆ அது ரைட்டு தா இப்ப மக்கள் ஏன்னா பட்டதுக்கு அப்புறந்தா எல்லாருக்குமே தெரியு இல்லையா அதுனால இப்ப நறைய மாறிட்டு வராங்க மக்கள் இந்த துரித உணவு இப்ப இந்த பாரம்பரிய உணவ வெச்சே துரித உணவா எப்படி மா த்தலா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ரிசர்ச் நடக்கிற மாரி நான் நினைக்கிறே இந்த கேழ்வரக வெச்சு அத ஒரு ஓட் ஓட்ஸ் மாரி கொண்டு வராங்க அத ஒரு கெலாக்ஸ் மாரி கொண்டு வராங்க பசங்க அப்புடிதா சாப்புடு அத அப்டின்னு கொண்டு வராங்க அத பசங்களுக்கு புடிச்ச மாரினா நம்ம நம்மள என்ன பண்ணி பாத்துக்குறோ நமக்காக இப்ப என்ன செஞ்சுக்குறோ ஒரு தேர்ட்டி பர்ஸ்ட் தேர்டி ஃபைவ் ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரத்தியேகமா நம்ம ஒடம்ப எப்டி கவனுச்சுக்குறோ
என்ன சொல்றதுங்கன்னா நம்ம ஒரு அப் அந்த காலத் த்து மாரி ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே நம்ம சாப்ட்றணு இப்ப பாத்தீங்னா இந்த வேல படிப்பு அந்த இதுல நம்ம சாப்பாடு பாத்தீங்கன்னா லேட்டா சாப்புட்றோ நைட் டிஃபன் பாத்தீங்கன்னா நைட்டு லைட்டா சாப்புட்றோ இல்லையா சோ நம்ம அந்த மாரி எடுத்துக்காம கொஞ்சோ இன்னு முன்னாடி ஏழு மணிக்கி அந்த மாரி கொஞ்சம் பாத்துட்னா அதுவே கொஞ்ச நம்ம ஒடம்பு ஃபேட் கொறையறதுக்குமே எல்லாத்துக்குமே உதவு உதவும் ஆனா அந்த மாரி எடுக் குறது லே நைட் சாப்புட்றாங்க டைமுக்கு சாப்புட்றது இல்ல சோ அதுவே நம்ம உடல் ஆரோக்கியத்த கெடுக்குதுன்னு தா நினைக்கிறே
நீங்க சொல்றத நா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ரூவ் பண்றே மின்னாடி எல்லா வெளக்கு வெளிச்சோ இல்லாததுனால எல்லாரு ஏழு மணிக்கு சாப்ட்டாங்கன்னு அர்த்தம் கெடையாது அவுங்களுக்கு தெருஞ்சுருக்கு இத மாரி சாப்ட்டு ஒரு ரெண்டு மண் நேரோ கேப் குடுத்து நம்ம உறங்குனோன்னா நம்ம உடல வந்து நல்லா பாத்துக்கலாம் நைட் மீலுக்கு நம்ம மார்னிங் ப்ரேக் பாஸ்ட் மீலுக்கு இருக்குற அ டைமிங் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் நம்ம கேப் குடுக்கலாம் நம்ம ப்ரேக் பாஸ்ட்டே இப்ப நெறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அந்த ஒர்கிங் உமன்ஸ்சா இருக்கட்டும் வீட் ட்ல இருக்குற உமன்ஸ்சா இருக்கட்டு பசங்களுக்கு செஞ்சு ஸ்கூலுக்கு அம்ச்சிட்டு அக் காடான்னு அந்த நைன் ஓ க்ளாக் உக்காந்து ஒரு டீ குடிச்சா அவுங்க ப்ரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்டின்னு நெனைக்குறவுங்கல்லா நெறையா பேர் இருக்காங்க நானே என்ன பண்ணிருக்கே என்னோட உ என்னுடைய உடம்பு இல்லா செரி நா அப்பல்லா எ பசங்கள ஸ்கூலுக்கு அம்ச்சுட்டு ஒரு நைன் ஓ க்ளாக் ஒரு காஃபி குடுச்சுட்டு ஒக்காந்துர்லா அப்பறோ லெவன் ஓ க்ளாக் நம்ம ப்ரேக்பாஸ்ட் சாப்புட்லா அப்டின் தா யோசிச்சுருக்கே ஆனா அதுக்கப்பறோ நம்ம ஒடம்பு நம்ம கூட முடியாம நமக்கு சொல்லம் போதுதா செரி இது தப்பு நம்ம நம்மள மாத்திக்கணு நைட்டு ஏழு மணிக்கு முடிச்சோன்னா காலையில எட்டு ஒம்போது மணிக்கெல்லா ப்ரேக்பாஸ்ட் டயே முடுச்சுடணு அப்டிங்கறது என்ன நா பாத்துக்க ஆரம்பிச்சே நீங்க எப் உங்க ப்ரேக்பாஸ்ட்லா பாப் பண்ணி முடி எத்தன மணிக்கு முடி
நானு அந்த மாரி தாங்க ஒரு ஒன் மந்த்தா அந்த மாரிதா ஃபாலோ பண்றே சீக்கரமா சாப்புட்னு பசங்க கொஞ்சோ லேட்டா சாப்புர்றாங்க நீங்க ஸ்கூலுக்கு பொயிட்டு வர்றதுனால அவுங்க ஈவ்னிங் கொஞ்சோ ஸ்னாக்ஸ் மாரி கொஞ்சோ எடுத்துக்குறதுனால அவுங்க ஒரு ஏழு மணிக்கு அவுங்கனால சாப்புட வந் இப்ப தா சாப்புட்டே வயிறு ஃபுல்லாருக்கு அவுங்களுக்கு வந்து ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாரி டைம் வச்சுக்குவே நானு என் கணவருன்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ள நாங்க எங்களோட டிஃபன் முடிச்சுக்குவோ எங்களோடது எங்கள முடுச்சுட்டு பசங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்கி க்கி நாங்க இது பண்ணுவோ சோ இந்த மாரி நம்ம ஒரு பார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆயிடுச்சுனாவே மொதல்ல நம்ம இரவு உணவு வந்து கொஞ்சோ இயர்லியா நம்ம முடிக்க ட்ரை பண்ணனு இந்த பத்து மணி அன் டைமுக்கு சாப்புட்றது மத்தியானோ கூட ஒரு மணிக்கு சாப்புட்றது வந்து நாலு மணிக்கு சாப்புட்றது காலையில பதுனோர் மணிக்கு சாப்புட்றது சோ பஃர்ஸ்ட்டு நம்ம உணவுல இருந்துதா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுன்னு நா நெனக்கிறே கரெக்டான டைமுக்கு கரெக்டா சாப்புடணு தேவப்படு அதிகமா தண்ணி குடிக்கணு இதுல அது தண்ணி நம்ம அதிகமா ஸ்கிப் பண்றோ வேல வேலையில சோ தண்ணி கரெக்டா குடிக்கணோ
தண்ணியே மறந்துறோ நா நெனைக் கிற நம்ம வேல இருக்குற டென்ஷன்ல கால்ல ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஏன்ச்சி ஒரு நயனோ கிளாக்குல்ல ஹரிபரில நம்ம எவ்வளோ தண்ணிக் குடிக்கிறோ நம்ம எடுக்குர கண் டன்ட்டு ரொம்பவே கம்மி வெயில் அப்புறோ அதுக்கப்புறோ வேல முடிச்சு அதுக்கப்புறமு இருந்துகிட்டே தா இருக் கு வேல நம்மளால அத கண்டினியூ பண்ண முடியு அ நமக் கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம் வெச்சு ஒ தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வெச்சு நம்ம ஃபாலோ பண்ணணோ அப்டீங்கறது என்னோடய ஒப் பீனியன் உங்கள்து
கண்டிப்பா என்னோடது அதே கருத்துதா ஒரு நிமிஷோ இருங்க யாரோ தட்றாங்க
ஆ செரி பாத்துட்டு வாங்க